ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க
ம் என்னா பண்றீங்க இன்னு சாப்ட போலயா
போனுங்க
ம் அந்த நைட் டைம் எல்லா கத்திட்டு போவோமா பக்கத்துல இருக்கிறவல்லா அப்டியே திருடும்மா எதுக்கு கத்துறா என்ன கத்துறான் அது் நைட் டைம் கரெக்டா தெரிஞ்சிடும் அப்படியே ஒரு பேய் க தையாப்ப இல்லடா அனைக்கு நேர்ல பாத்தே ஏதோ ஒன்னு அப்டி சலசல சொல்லசொல அந்த மல்லிப் பூ வாசனம் நா என்னன்டு கரெக்டா அந்த பக்கத்துல எதுனா‌ ஒ நம்ம என்ன திங்க் பண்றோ ஒரு இது இருக்குல்ல அந்த மாரி நம் ம் திங்க் பண்ணா இப்போ நம்ம பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க ஹப்பியா இருந்த நம்மமாளும் அந்த ஹாப்பி மூடுக்கு மூவ் ஆன் ஆயிடுவோ
ம் பக்கத்தூர்க்குவங்களால கொஞ்சொ மகிழ்ச்சி படுத்துனோ நா என்ன சொல்றது அ அ எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ம்
குமுதா ஹாப் அடுத்த என்னாச்சு என்ன குமுதா அ அந்த மாரி கரெக்டா போயிட்டு மல்லிப்பூ வாசனாரன என்ன பண்ற இரும்பு இரும்ஸு பேய் இருக்குல்ல கரெக்டா ரூம் ஸ்பிரே அங்கங்க அடிச்சுட்டு வந்துருவே அது கொஞ்சொ நேரொ ரு ஒரு ரெண் நிமிஷத்துக்கு டக்குனு ஸ்மெல் வந்துரும் பட் அந்த ஸ்மெல் என்ன ஸ்மல்லுன்னு ரியலைஸ் பண்றது ஒரு டூ மினிட்ஸ் ஆகு டக்குன்னு போய்டா உக்கான்ட்டு இல்லடா அஞ்சைடு கிராஸ் ஆனே ஏதோ ஒரு மாரி மல்லி வாசன வருதுடா அப்டின்னு வச்சக்க வரலயடா வரலயடா வரலயடான்னுவா கொஞ்ச நேரொ கழிச்சு அந்த காத்து அடிச்சுன்னு காத்து காத்த வந்தா ஸ்மெல் அப்படியே வந்துரும் அந்த வெளிய அடிச்சதுக்கு அப்டியே வந்துரும் ஆமாடா வருதுடானு தெரு இல்லடா எனக்கு தெரிஞ்சு இதா இருக்குடா நம்ம வயசு பசங்க வேற கண்டிப்பா எதோ பேய் இருக்குடா கன்னி பேய் ஒன்னுனா கடத்திரும் டா அப்டி இப்டி சொல்லுவோ ஓட ஒருத்த என்ன பண்ண ஏய் வுட்றா நா ஓரத்த உண்மையா பயந்தும் பயந்துனே டேய் பாத்ரூம் போனே எவனா வாங்கடா டேய் நீ பாத்ரூம் போனா நா ஏன்டா வர்ணும்
ஏன்னா அவங்கள கூட்டிட்
இல்ல அவ அவங்களுக்கே பய்மே அதுல ஒரு ஒருத்தன் அப்டி நடிக்கும் அப்டி பயப்படாத மாதிரியே நடிக்கும் ஆனா அவனே ரொம்ப பயப்படுவா டேய் வாங்கடா எவன் ரெஸ்ட் ரூம் வருதோ வாங்கடா மொத்தமா போயிட்டு மொத்தமா வந்துர்லாம் யாரும் பயப்படாதீங்க டா அப்படின்னுவே அப்டியே ஆனா ஒருத்த ரெண்டு பேர் வருவான் கதவு உள்ள போனொனே லாக் பண்ணி தததததுன்னு தட்டுனொன்னா ஐயோ அம்மா என்ன உயிரோட வச்சு கொல்றிங்கலேட்டான்ற மாரி கத்தின்னு வெளியே வருவாங்க இது மாதிரி ஏகபட்டது பண்ணுவாங்க
ம் அப்ப உங்க கூட பொறந்தவங்கள இருக்காங்களா தங்கச்சி அக்கா அ
இல்ல இல்ல மேல ஒர் தங்கச்சி இருந்துச்சு அவங்க ஒரு ஃபோர் பைவ் இயர்ஸ் முன்னா ஃபோர் இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க நானு எங்க அப்பா அம்மா இப்ப கூட யாரும் இல்ல நானு எங்க அப்பா எங்க அம்மா
அப்போ தங்கச்சியே இருந்தாலுமே தங்கச்சி கூட நல்ல அலப்பற பண்ணிருப்பீங்க
இல்ல இல்ல அவ சின்ன வயசுல இருந்தே எங்க பெரியப்ப வீட்டுலயே இருந்துட்ட அப்டியே பண்ட்டு மேரேஜ் ஆயிட்டு அப்டியே பெயிட்டா அவ்ளதா அவ ரொம்ப நாளா இல்ல ஆ ஃபுல்ல ப்ரெண்ட்ஸ்ங்க ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ங்க எல்லா போனா அவ்ளோதான் ஒரு சைடு இந்த சொன்னே அப்டி ஒரு டூ ஃபேஸஸ் அப்பா வீட்டு சைடு அப்டியே அப்பா நியர் அப்டி அம்மா வீட்டு சைடு இவன் வந்தாவே ராவடி இவ ஊருக்கு போனாவே எங்கல்லா போனா ரிலேட்டிவ்லா இருப்பாங்க எப்படா போவனு கேப்பாங்க நா எப்படா போவிங் மனசு கஷ்டப்பட்டு மாரி தெரியு இல்ல நீ வந்தா சும்மா இருந்தா பரவால்ல அன்னைக்கு என்ன பண்ணே டிவி நல்லா இருக்குன்னு சொன்னே செரி பாருடான் சொன்னோ அதுல வீல் நல்லா இருக்குன்னு வீல கழட்டு டிவி ஸ்டாண்ட் ஓடஞ்சிருச்சு அப்டி கிராக் விட்டுருச்சு நா சொல்லிருந்தா நா வேற வீலே வாங்கினந்துத்து இந்த டிவில இந்த மூவ் பண்ணுவாங்க பாத்துருகீங்ளா அந்த வீல
டிவில மூவ் பண்ணுவாங்களா ஒர் வீல்
இந்த டி வி அந்த துஸ்கனுப்பு வைக்கிறதுக்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல டிவி மேல வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ண ஒரு டேபிள் மாரி இருக்கு
ஆமாங்க ஓ ஆமாங்க மூவ் பண்ணி ஒரு எடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக
அது ஸ்கேட போர்டு இருந்துச்ச ஆ அது அந்த அது அந் கீழ வீல்ல வந்து நா நம்ப வந்து ஸ்கேட் போர்ட்ல ஒரு லீவு போச்சு ஸ்கேட் போர்ட்ல ஃபிட் பண்லா சொல்ட்டு அப்போ சின் ன ஒரு ஸு ஸ்கூலிங் டைம்ல அந்த வீலுக்கு கரெக்டானு இது வெச்சு கழட்ட இது பண்ட்டே எங்க பெரியாம வீடு பெருமா கரெக்டா அந்த வீலு இருக்கா இல்லயாம சும்மா வை சின்ன சப்போர்ட்டுக்கு எல்லா முன்னாடி பண்ட்டு இவங்க பெருக்குகு அது சதுரு உதிய வெட்டி சாயுது அப்டி வெரிசல் விட்டுருச்சு அந்த இது யாரா பண்ணீங்க யாரா பண்ணுங்க யாரா வேணா இருக்கலா சார்
இப்ப யாருன்னே சொல்லாம விட்டுட்டீங்களா நீங்க நா தா பண்ணுனே அப்டின்டு சொல்லவே இல்லைங்களா
நா தா பண்ணேன்னு எல்லாருக்கு தெரியு
ஆனா வந்து சொல்லாம அப்டியே முழுப்பிட்டீங்க
இல்ல அதுக்கப்புற அவங்களே கண்டுபுடிச்சிட்டாங்க இவ தா செய்வா சாப்பு கரெக்டா சாப்பிடும் போது இது என்ன இது பிர சின்னவருங்க எதுவுமே பேச மாட்றானே இவ எங்க அங்க இருக்கிற எங்க அக்காங்க ரெண்டு அக்காங்க அவங்க பாக்குறாங்க நா அப்பவே சொன்னே இவன இப்பயாது வீ க்குற வேற எங்கன்னா தொரத்தி விடுங்க தொரத்தி விடுங்கன்னு சொன்னே இவ வந்தா பிரச்சன பண்ணுவானு தெரியுல அப்பற ஏ அவன வர வச்சிங்க அவனே பாவோ இங்க வந்தாதா நல்லா இருக்கா அப்டி அப்டிங்கு வெற ஆக்டிங் அப்டியே பாவமா செரி உங்களுக்கு தொல்லயானா நா போய்டுறேன்னு சொன்னே அடுத்த நாள் பாத் தா புக்ல கை வெச்சுறே எடுத்து அவங்கல்லா என்ன பண்ண புக்ல இந்த டிராயிங் எல்லா இருக்குல புக்கு கரெக்டா புக் பேக் சைட் வந்து இந்த எதனா ஃபோட்டோஸ் மாரி இருக்கு கலர் அவ்வளவா இருக்காது அது என்ன பண்ணே அப்டியே ஃபுல்லா அழகா கலர் பண்ணிடுவே அதுக்கு போய் திட்டுவாங்க எனக்கு அது என்னோட ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்க வேண்டியவ
உங்களுக்கு பொம்ப புடிக்குங்கள ஆர்டிஸ்ட்டா ஆகணு அப்படின் சொல்லி
ஆஹா அப்படியெல்லா ஒண்ணு புடிக்காது அது ஆர்டிஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது எதனா ஒ எதனா அசிங்க படுத்தி விட்டா கொஞ்ச ஹாப்பியா இருக்க ஆ அ கொஞ்ச நல்லா இருக்கு மத்தவங்க கஷ்டப்படுத்தி பாத்து அ ம் மத்தவங்க கொஞ்ச கஷ்டப்படுத்தி பாத்தா கொஞ்ச சந்தோஷமா இருக்கு அதாவது எவனா ஒருத்த கஷ்டத்த வந்து சொன்னனா அன்னிக்கு ஃபுல்லா எனக்கு சிரிப்பு ஓவரா இருக்கு இந்த மா எதானா வீட்ல கஷ்ட டா அப்டின்ன வீட்ல கஷ்டமா என்னடா புரியல அப்டின்னா கேஸ் இல்லடா கேஸ் இல்லையா இன்னடா புது புதுசா சொல்ற நீங்க தா உங்க வீட்ல சாப்பாடே ஆக்க மாட்டியே அதுக்கு எப்பிட்றா எதுக்கடா உங்களுக்கு கேஸு யூஸே பண்ண மாட்டாங்க யூஸ் இல்லாத பொருளுக்கு ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வண்டியில பெட்ரோல் இல்ல அப்டின்னா நம்ம டெய்லி வரோ போறோ அத பத்தி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க வண்டியில பெட்ரோல் இல்லடா அதா நடந்து வந்டேனுவா செரி ஓகேடா ஆ வீட்டுல கேஸ் இல்லடானுவா ஐயோ மார்னிங் மார்னிங் என்னடா சாப்டுவிங்க கடையில வாங்கிப்போ மத்தியானொ மத்தியானொ செய்ய மாட்டோ நைட்ல க ட ஏன்டா கடையில வாங்குற உங்களுக்கு எதுக்குடா கேஸு செய் அத யூசே இருக்காது அந்த பொருளு அந்த பொருக்கு ஃபீல் பண்ணுவாங்க நிடீனு வந்ட்டு ஒக்காந்து சொல்லுவா ரேஷன்ல ஒரே கூட்டண்டா அப்டின்வா எப்ப போயிருப்பா பொங்கல் பரிச வாங்குறதுக்கு போயிருப்பா அதுக்கப்புற போனதே கெடையாது ரேஷன் கடைக்கி இந்த பொங்கல் பரி
இப்போ ஆமாங்க
ஹலோ ஆ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது கேக்குதுங்க உங்க வீட்ல உங்குளுக்கு மேரேஜ் ஆயிச்சுங்ளா இல்ல
இல்லல்ல மேரேஜ்ல
இப்ப உங்குளுக்கு வரக்கூடிய ஒய்ஃப் வந்து வந்தீங்னா ரொம்ப அட்டாச் ல் பண்ணிருவீங்கன் நெனைக்கிறே பயமுறுத்திருவீங்க எதொன் பண்ணிட்டே இருப்பீங்க
ஆமா சும்மாவே ம் சும்மாவேங்கோ ரொம்ப நல்லா வாய் சும்மா எனக்கு அந்த மாரி
எங்க வீட்ல பாத்தீங்னா எங்க தம்பி ஒர்த்தர் இருக்காரு அவுரு பாத் தீங்னா சின்ன வயசுலேந்தே பயங்கர சேட்ட பண்ணுவாரு ஏதாவ்து ஒரு வேலைய பண்ணிட்டே இரு பாரு இப்போ நாங்கருந்த வீட்ல பாத்தீங்னா கிராமத்துல வீட்டுக்கு முன்னாடியே வாய்க் கால் இருக்கூ ஆ வீட் டு வீடு அப்றோ வாசலு அதுக்கப்றோ அடுத்தது பாத்தீங்னா வாய்க்கால் தண்ணி போகும்ல பாத்திருக் கீங்ளா நீங்க அங்க பாத்தீங் ஆ எங்க வீட்ல ஆடு மாடு இந்த மாரி எல்லா இருக்கூ
ம்
ஆட்டுக்குடி சின்ன சின்னதா இருக்கூ ஆட்டுக்குடி தூக்கி தூக்கி தண்ணில வீசிருவா
ம்
அத போய் போய் புடிச்சிட்டு வர்றதா எங்க வேல எடுத்துட்டு வந்து வச்சா மறுபடி தூக்கி வீஸ் சிருவா தண்ணில எதாவு செப்பலு ட்ரெஸ்ஸு திங்ஸு எது கெடைச்சாலுமே தூக்கி வீசிருவா அது ஆட்டுக்குட்டி வந்து உயிருள்ள பொருள் அதையு தூக்கி தண்ணில வீசிருவா பாவோங்க அது ஒன்னு ரெண்டு எறந்தே போச்சு அ அந்த மாரி பயங்கரமா அலப்பர பண்ணுவா கம்முனு இருக்க மாட்டா வீட்டுலார்ந்தா ஏதாவ்து பொருள ஒடைப்பா டிஃபெண்ட் டிஃபாடா எதோ பண்ணிக்கிட்டேருப்
சுப்ரச்சன பண்றது ம் ம் ப்ரச்சன பண்றத்தாங்க எங்க வேலையே
பப் பசங்கனாவே எங்க வீட்ல இருக்காங்களே பசங்க அப்பா என்னப் பண்றது நான் ஏந்தலையே வெடிச்சிடூ அந்த வரைக்கூ சேட் பண்ணுவாங்க பசங்க கம்மனுர்க்க மாட்டா இந்த கிரையான்ஸ் எல்லா எடுத்து செவ்ரு ஃபுல்லா அவங்களுடைய ஓவியத்து எல்லா செவுத்லேதா இருக்கூ பாத்தீங்னா வீடு ஃபுல்லா இருக்கூ
ம் ம்
க்ல எழுதுடா ப ஏ வரடா அப்டின்னா அதெல்லா முடியாது இங்கதா நல்லாருக்கு செவுருதா நல்லாருக்கு அப்டிம்பா முடிஞ்சளவுக்கு சொல்லி சொல்லி பாத்தே முடில அதுக்கப்றோ விட்றத்தா
நீங்க எல்லா காலேஜ் எப்ப முடிச்சிங்க
நாங்க அ ஃபோர்டீன்த்து பேட்ச்சுல முடிச்சோ
காலேஜ்லே இப்போ ஃபோர்டின்த் பேன்சும்
ஆமா ஆ அதுக் கப்றோ ஒரு ஃபோ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு மேரேஜு பண்ணிட்டாங்க
ம்ஹும் இப்ப ஒர்க் பண்றீங்களா இல்ல ஒன்லி ஹவுஸ் வைஃப் மட்டுந்தானா
மட்டுந்தாங்க ஒர்க் பண்றதா இல் இனிதா ஒர்க்கு ட்ரை பண்ணணு
ஓகே ஓகே
ஏனா கொழந்தைங்கலா இப்பதா பெருசாயிருக்காங்க ஆ இந்தா எதா வர்க் பண்ணணு
ஆஹா என்னப்பா படிக்கிறாங்களா பசங்க
இப்ப அவுங்க குட்டி குட்டி பசங்ளா இருக்காங்க அ இப்பதா யூ கே ஜி ஒருத்தர் போய்ட்ருக்காரு ஒருத்தரு பி ஃபிரீ கீஜீ படிச்சிட்ருக்காரு இந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்காங்க
உம் உம் என்ன குரூப்பு எடுத்தீங்க காலேஜ்ல
காலேஜுல பி காம் எடுத்தங்க
ஆ ஓகே ஓகே அந்த அக்கவுண்டிங்கில்லா நல்லா வரு அப்போ உங்ளுக்கு
ஆ அக்கவுண்டிங்கில்லா எதோ அப்பல்லா ஒன்னுமே தெரியாதுங்க ஏதோ முடிச்சோமா வந்தம் மோ அப்டிங்கிற மாரி காலேஜுக் போனோ ப்போ டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணமோ அந்த மாரி முடிச் ச்சிட்டு வந்தாச்சி அப்பலா பாத்தீங்கனா அ அப்பா அம்மா அந்தளவுக்கு ஏ என்னனு சொல்றது டேலண்ட்டு கெடையாது உம் எஜிலிபிலிட்டி கெடையாது எதுவு சொல்லத்தகு சொ ல்ல மாட்டாங்க ஸ்கூல்க்கு அனுப்புவாங்க
என்னப் படிக்கிறானோ அவுங்களுக்கு கடைசி வரைக்கு தெரியாது என்னப் படிக்கிறாங்க அவும் படிப்
அவ்ளதா அந்த மாரி போயிட்டு அ டுவெல்த்துல ஒரு தௌசண்க்கு மேல ஒரு மார்க் வாங்குணமா காலேஜ்ல ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பஃம்மமா அப்டிங்கிற மாரி வந்துட்டோ இப்ப வர கொழந்தைங்களா பாத் த்திங்கினா பயங்கர பிரில்லியண்டா இருந்தாலுமே படிக்கறக் து உக்காந்து நாமதா சொல்லி் குடுக்கணு நம்தா ஸ்கூல்க்கு போய் படிக்கணு அந்த மார்ருக்காங்க
உம் ஆமா சேரி ஓகே நம்ம பேஸ்லா திரும்பவு செரிங்ளா பாய்
ஓகே பாய்
உம்